சொல்றி
அஹ் டிவி பாத்துட்டு இருந்தேன் எனக்கு புடிச்ச படம் போட்டிருந்தான் வல்லவன்
க்கும் புடிக்கும்
நீ ஃபுல்லா பா்த்திருக்கேய்யா அந்த படம்
ஓ
அவ்ளோ பாத்திரு நானும் அடிக்கடி கே டிவில போட்டே இருப்பான்ல
உம் ஆஹ நெறைய டைம் பாத்து இருக்கேன் எங்க வீட்லயும் எங்க அம்மாக்கு புடிக்காது
எங்க அப்பாவுக்கு சிம்புவே புடிக்காது சிம்பு பாட்டு சிம்பு படம் போட்டாலும் மாத்து மாத்து சொல்லிட்டே இருப்பாரு அதுல ஒரு தடவை நான் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக் இருக்கேன்டி காலேஜ் டைம் தான் லீவ் போட்டு வீட்டுல உட்காந்து அ அந்த எவண்டி ஒண்ண பெத்தான் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கறேன் எங்கப்பா வன்ட்டு அவ்ளோ கோவம் அப்படி என்னடி மயிறு பாட்டு கேட்டுட்டு இருக்கற கட்பண்ணு மாத்து அப்டினு விட்டாருடி எங்க அப்பா எவண்டி உன பெத் அப்பவே எங்க அப்பாக்கு கோபம் வந்திருச்சு
ஹம்ஹ என எங்க அம்மாக்கு வந்து தனு சும் புடிக்காது சிம்பும் புடிக்காது தனுஷ் வந்து ஏ புடிக்காது அப்படின்னா தனுஷ்ல வந்துட்டு இந்த ஒரு படம் வந்துச்சு தெரியுமா ஆடுகளம் படத்துல அப்ப சும்மா சும் சும்மா வந்து விளம்பரம் போட்டே இருப்பாங்க ஆடுகள தொடது வந்து டிவியில ச்சு அது பேர் என்ன கலாநிதி மாறன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு போட்டு
என்ன படோம்
களம்
ஆமா ஆமா அது நல்ல தான்டி இருக்கும் அந்த படோம்
டயலாக் வரும் நாங்கல்லாம் சு ஃபேமிலிலே சும்மிங் போடுறவங்க அப்படின்னு சொ அக்கா அந்த ப மேக்ஸிமம் அந்த இதுல பாத்தீன்னா ஃபுல்லா லவ் பண்ற மாரியாவே தா காட்டுவாங்களா அதனால எங்க அம்மாக்கு வந்து அது புடிக்காது
அந்த படோ அது நல்லாருக்கு அந்த படம் அந்த கோழி இதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அதல அவங்க சண்ட போட்ற சீன்லா
நல்லா இருக்கும் என்ன வண்றது
இங்க வேற எங்க ஏரியால குட்டி நாய் கத்திட்டேயிருக்கு என்ன பண்றது தெர்ல ஆ ஆ
அங்க நாய்குட்டிலா வளக்கலாமா
இல்லடி எங்க எங்க பில்டிங்க்கு பேக் சைட்ல வந்துட்டு கொஞ்சோ ஆ பக்கத் ஏரியாவுல ல அங்க அங்க வந்து அழகா ஒரு குட்டியா ஒய்ட் ட்டா ஆனா ஒரு சில நாயெல்லா பத் தீன்னா வந்துட்டு இந்த லேப் மாரிலா இருக்கு எப்டின்னா இது வந்து தொங்கிட்டு இருக்கோ ஆனா மூஞ்சி மட்டு இருக்கு ஒ அது மேபி எனக்கு வந்துட்டு ஒரு மாரிக்
ஓடோஃபோன் நாயா சொல்ற ஓடஃபோனா அந்த ஓடஃபோன் நாய் அது விளம்பரத்துல ஆ
லேபு லேபு வந்து இந்த பெடிகிரிக்கு வருல்ல
ஆமா
அது சூப்பராருக்கும் எனக்கு அந் ஆஹா அது கோல்டன் ரெட்ரைவர் தா பெடிகிரிக் லேபு வந்து அதுலயே ஒய் ட்டா இருக்கு
லேபு நா பாத்துருக்க ப்ரௌன் கலர் பாத்துருக்க
இந்த மாரி இருக்கு இது வந்து ஆஹ்
பாப்பாவ பண்ண சொன்னா இவ சேரி நானா ஏசி போட்டுருக்குறன்னு சொல்ட்டு உள் ரூம் போய் ஏசி போட் ட்டு என்ன ரொம்ப நேரம் முடிச்சிட்டியா முடிச் கியான் கேக்குற பதில் சொல்லவே இல்ல உள்ள போய் பாத்தா அந்த அடியில இருக்குற அந்த பேக்கிங் ஃப்ராடெக்ட் எல்லா எடுத்து பெட்டேயே போட்டு கீழ கொட் ட்டி வெளான்ட்டு இருக்குறா நல்லா ஒரு அடி சலுப்புனு வெச்சு ப்படே செவந்துருச்சு காலே அதுக்கப் அப்புறம் எழுது ஒலுங்கா எழுதி முடி அப்டி சொல்ட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன யோசிச்சான்னு தெர்ல வந்துட்டு உனக்கு பர்த்டே ஒன் உனக்கு கேக் செய்யலாந்தாமா நா இதுலா எடுத்துட்டுருந் இந்த இப்டி ஏமா வந்து என்னைய அடிச்ச அப்டிங்குறாடி
அவசரப்பட்டு அடிச்சிட்டியே பங்கு அந்த மாரி இருக்கு ஆஹ் ஆஹ் உக்காந்து ஆ எது கஷ்டப்படுற உக்காந்து அளு அடிச்சதுக்கு நீயு சேந்து அளு
ஆஹ
லனா குட்டி இருக்கு ல இல்ல ஆஹ பாப்பா வந்துட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்டெப்ஸ் இத ஒன் டூ அப்பிசொல்டு அழகா ஒன் டூ த்ரீ எண்ணி எண்ணி அப்டியே மெதுவா பொறுமையா வெளாடிட்டு இருக்கு தெரியுமா நா என்ன சொன்னாலு கேக்கு அப்புறம் சத்தம் போடாது கத்தாது து போ ருமையா அமைதியா என்ன சொன்னாலு ஆஹ் சேரிமா ஆஹ் செரிமா அப்டி சொல்லு ஒன் டு சுப்புரா சொல்லுது ஏபிசி சிபி சொல்லுது கடைசி இதுவரைக்கு பாடுது இனி எழுதுனா மட்டும் எ ஸ்டெப்ஸ் ஒன் டூ த்ரீ சொல்லி ந இருக்கு அமைத் த்து
ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க எத சொல்லி தராங்களாமா அழுதாலாலயா
ஆ ஃபர்ஸ்ட் அன்னிக்கு அம் நல்லா சிரிச்சுட்டே போயி்ட்டு சிரிச்சுட்டே வந்துடுச்சு அப்றோ வீட்டுக்கு வந்த அப்றோ நா கேட்டா அழுதியாப்பப்பா என்ன பண்ண ஸ்கூல்ல அப்டின் சொல்லி கேட்டதுக்கு அழுதியான்னு கேக்கல ஸ்கூல்ல என்ன பண்ணன்னு கேட்டதுக்கு ந உ ன்னு அழுத ஆனந்தி அம்மா காணு ஆனந்தி அம்மாக்கிட்ட போற அப்டி சொல்லி அழுதே சொல்லிச்சு அப்றோ சேரி சொல்லிட்டு செரி அழுகாத அழுகாதன்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு என்னாச்சு அ நெக்ஸ்ட் செகண்ட் டே வந்து போ இருக்குது பா ஆமா அப்புறோ இது ஆஹ் இந்த இதுரு தேர்ட் டே போனப்போ அ விடல நான்தானே விட போன அழுதுக் ச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட் வெளியவே நின்னுட்டுருக்கா அவங்க கதவ சாத்திட்டாங்க உள்ள கூப்ட்டு அப்புறா நா வே பாட்டனதுக்கு அப்புறோ தா நா வெளியே வந் ந்த அதுக்கப்புறோ ரிட்டன் கூப்புட போறப்ப எ எல்லா கொழந்தைங்களு போயிருச்சு மூனே மூணு கொழ கொழந்தைங்க தா அமைதியா உட்காண்ட்ருக்குது கை பேக் மாட்டிட்டு அமைதியா உட்காண்ட்ருக்குது நா போன உடனே என்னை பாக் த்தோண சிரிச்சுட்டு அப்டியே சந்தோஷமா வந்துட்டியா அப்டி சொல்லிட்டு ஓடி வந்துருச்சு.
ஆஹ்ஹ் ஏன் நீ லேட்டா போ போயிட்டியா
ஆமா நான் லேட்டா போயி ட்டேன் ப்ச் பாவ தங்கமயில் அழகா கொண்டு
அன்னைக்கு நான் கூப்படுருக்கு இவரு போயிட்டாருன்னு சொன்னேன்ல அவ சொல்றான் நீ வருவேட்ட நான் உன்னைதான் எ எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா அப்பா வந்துட்டாரு அப்படின்ட்டு கொந்தருக்குடி வந்து சொல்லுது இந்த மாரி எங்க அம்மா காணும் பாத்துட்டு இருக்கேன் அப்பா வந்துட்டாரு சர்ப்ரைஸா வந்ட்டாரு போல அப்டிங்கறான்
நம்மனா கீரல் கீரலாம் இருக் கூள்ள காய் வெட்டனும்னா இப்ப நம்ம கையில கீரல் ஆகும்ல அந்த மாரி கீரல் கீரளா போட்டு வச்சிருக்குதுடி எப்டி ஆச்சு என்னன்னே எனக்கும் புரியல எனக் ருக்கு ஆட்டுது அம்மா இங்க பாருங்க இங் ஒரு வேளை ஷார்ப்னர் புள்ளைக்கு இது கைவிட்டுருக்குமோ எனக்கு ஒண் ஆமா அத ஆள்கட்
ஆ இருக்கும் போள கேளு அது குள கை போட்டியானு கேலு
என்ன பண்ணனுனே தெரியல கேக்குது உக்காரவெச்சு பொறுமையா தான் கேட்கணும் அப்பதான் தெரியும்
சொல்லுங்க இல்லாட்டி பயந்துக்குங்க
ஆஹ் கேக் சதக் சதக்குன்னு ஏதோ சவுண்ட கேக்கு அப்பல்லாம் கேட்காத டிஸ்டர்ப் ஆகுது அடி இவ பாப்பா இருக்கால பாப்பா பாப்பா க்கு வந்து நாங்க கொலுசு எடுக்கிறக்கு போனோ ஒரு கடைக்கு சரி கொலுசு எடுக்கறக்கு போனா அ அங்கயே செயினு அப்பறோ அவங்க அப்பாக்கு ஒரு அ பிரேஸ்லெட் இதெல்லா வாங்குனோ என்னுது னா பாத்தா அது வெள்ளி மாதிரியே இல்ல சும்மா சுத்தமா கலர் மாறிட்டே இருக் கு நெறையா கலர் நெறையா கல்வெள்ளி கலந்துட்டாங்களா என்னனு
இல்ல நீ போய் கேளு அது பெரிய கடதானே போய் விசாரி
மாறிிட்டே இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எப்பிடறா இந்த மாரி மாறுது ஏன் இப்பிடி மாறுது புரியல எனக்கே கஷ்டமா இருக்குது
அது வெள்ளி எப்பிடி தெரியுமா இப்ப வெள்ளி வந்து கொலுசுலா செஞ்ச பெறகு அத வந்து ஆசிட்ல இது பண்ணி எடுப்பாங்க பாலிஷ்க்கு சரியா அந்த ஆசிட்ட வந்து நல்லா அவுங்க வந்து திருப்பி ஸ்டீம் பண்ணி ரிமூவ் பண்ணி குடுக்கணும் ரிமூவ் பண்ணாமா அந்த ஆசிட்டப் அப்பிடியே இருந்தாலும் கலர் மாறும் என் தங்கச்சியோட தங்க ஆறம் அப்பிடி தாண்டி என்னாச்சு இந்த மாரி கலர் எடுத்து புதுசு வந்தது பாக்கறக்கு ஒரு காப்பர் ஷேடு மாரி வந்துக்கிட்டே இருக்குது அவ கழுத்துல போட்டு அவுளுக்கு அரிச்சுக்கிட்டு ட்டே இருக்குது தங்கம் எப்பிடி இப்பிடி அரிக் அப்பிடி இப்ப வந்து கேட்டுக்குரியா ஆசிட்டல இது பண்ணது சரியா இல்ல அதனாலதா இதுல கலர் வருது நா திருப்பி திருப்பி செரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கலர் எடுத்து செரி பண்ணி குடுத்தாரு ஃப்ரீயாவே பண்ணி குடுத்தாரு இப்ப நீ அந்த கடையில போயி அன்னிக்கு வாங்கறதுக்கு இதுக்கு இவ்வளவு வித்தியாசம் ஆயிருக்குன்னு சொல்லி கேளு
அது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்பிடி ஆகுது கலர் இப் அப்பிடி ஆகுது ஆனா மத்த கடையில வாங்கினதெல்லாம் நல்லா இருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட கடையில வாங்கினது மட்டும்தான் ப்புடி இருக்கு அப்புறோ இவனுங்கிட்ட பொருள் போடுறோ வையன் அந்த பொருளுக்கு வந்துட்டு செவன்டிபெர்சன் பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு நம்மளோட காசா நாங்க என் மத்த படி தேட்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஆமா அப்புறம் அந்த இப்ப ரீச் தே தேர்ட்டி ஃபைவ் வேஸ்டேஜ் செவன்டி ஃபைவ் வந்து ஆஹ செவன்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஏதோ ஓன்னு அது வந்து செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்க டுவன்டி டுவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் டுவண்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நமக் பெனிபிட் தான பரவால்ல
ஆமாம் ஆனா என்ன தெரியுமா இப்ப வந்து டுவெண்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நம்ம கிட்ட எடுக்கிறாங்கள ஆனா செய்யறவங்களுக்கு அவ்வளவு கொடுக்கவே மாட்டாங்க டி எங்க அப்பாக்கெல்லாம் சும்மா ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் தான் கிடைக்குமே அவனுங்க அந்த கடைக்கு வாடக அ ஏசி கரண்ட் பில்லு அதுக்கு எல்லாமே சேர்த்து எடுத்துருவாங்க எங்க அப்பாக்கெல்லாம் ரொம்ப கம்மியாதான் கிடைக்கும் சரிமா இப்ப நூறு கிராம் கொடு க்கறாங்கன்னா அதுல எவ்ளோ வேஸ்டேஜ் ஆயிருக்கு அந்த வேஸ்டேஜ் நம்ம திருப்பி கொடுத்துதான் ஆகணும் அந்த மாரி
செய்யறவங்க கிட்ட திருப்பி கொடுத்து தான் ஆகணும்
நம்ம கிட்ட வாங்கற ஆமா ஓனர் கிட்ட கொடுத்து தான் ஆகணும் நம்ம கிட்ட
ஆனா காசு குடுக்குறோம்ல அப்ப அந்த வேஸ்டேஜ் நகைக்கு வந்து அவங்களே தான் அதையும் வச்சுக்கிறாங்க காசு வாங்கிக்கிறாங்க இது என்ன அர்
ஆமா அதை வச்சு அவன் வேற செஞ்சுக்குவான் உருக் கி மொத்தமா
இப்ப இல்ல ஆனா நாம துன்னு சொல்லி காசு கலெக்ட் பண்றாங்க அதுக்கு என்ன பண்றது
நம்ம குடுத்து தா ஆகணு வேஸ்டேஜுன்டு நம்ம கொடுத்து தானே ஆகணு நமக்கு அது செஞ் சு தராங்கல்ல அதுக்கான காசு ஆமா
க
ஆ செய்கூலி சேதாரொ ரெண்டுமே ஆனா நம்ம தங்க காரங்களுக்கு வந்து எதா ச்சு ஒன்னு தா குடுப்பானுங்க புரிஞ்சுதா அதுதா
யறீங்களா அங் கல்லாம் செஞ்சா எப்டி அவங்க பண்ணுவாங்க அப்டி அவங்கட குடுத்தாலு
அவங்க வந்து எனக்கு வேஸ்டேஜ் மட்டு தா வாங்குவாங்க வேஸ்டேஜுமே இப்ப நா மூணு போ நா தாலிச்சைன் வாங்குனதுக்கு வந்து மொத்தமே ஒரு கிராம் தா வேஸ்டே ஜு புரிஞ்சுதா அந்த மாரி அப்போ நா வாங்கும்போது அப்போ என்னோட
திருப்பி குடுத்துருவாங்களா
என்ன நக
இப்ப வேஸ்டேஜுன் இருக் கறதையே நமக்கு திருப்பி குடுத்துருவாங்களா
நம்ம ஓன் இப்பொ வந்து எங்க அப்பா வந்து வேற ஓனர் கிட்ட வாங்கி செய்றாரு பீ அதனால எங்க அப்பா கொடுக்கணு இப்ப நம்ம எத்தன கிராம் கொடுக்கணமோ அத்தன கிராம்கு கணக்கு சொல்லுவாங்க அதுல இத்தன வேஸ்டேஜ் இருக் ச்சு அப்டின்ட்டு
ம் அவ போயிருச்சுனு சொல்லும் போது அந்த வேஸ்டேஜ் நமக்கு
தரமாட்டாங்க அவுங்குளுக்கு அது மட்டு தா லாபோ ஆமா அன் இதுல வேஸ்டேஜ் மட்டு தா அவுங்குளுக்கு லாபமே
அப்டியா இல்ல அப்ப அந்த வேஸ்டேஜ்கு நம்ம அமௌண்ட் குடுக்கணுமான்
குடுக் அமௌண்ட் குடுக்க வேணா அது நமக்கு குடுத்த தங்கத்துல இருந்து எடுத்தறாங்கல்ல நம்ம தங்கொ குடுக்காம செஞ்சோம்னா நம்ம அமௌண்ட் குடுக்கனு ஆமா தங்கோ குடுக்காம செஞ்சோம்னா அமெளண்ட் குடுக்கனு
கிராம் வந்து எடுக்குறோ காய்னா எடுக்குறோ காய்னா எடுத்து எடுத்து சேத்து வச்சு கொண்டு போய் நம்ம யார்ட்டயாது குடுத்து நக செய்றோ அப்டினா அ நமக்கு லாபோந் தான யாராச்சிட்ட குடுத்து செய்யும் போது
ஆமா அது இப்ப எங்க அப்பா கிட்டலா குடுக்குறோமுன் டா எங்க அப்பா இப்போ இப்ப வந்து மோத் அதூ செய்வாரு இந்த சீசன் வந்து மோதிர சீசன் சேரியா அதை விட்டுட்டா சில டைம் ஆர்ட்ரு என்னென்ன வருதோ அது தா ஆர்டரு என்னென்ன வருதோ அது தா செய்வாங்க இப்ப வந்து ஜிமிக்கி செய்யும் போது சொல்றேமா அப்போ அதோட போட்டு செஞ்சிட்லா அப்போ அதோட வேஸ்டேஜ் கம்மியாக் கோ அந்த மாரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்குல்லா இப்புடி சொல்லுவாங்க